ஹலோ
வேற எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா ம் நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்ளா
இன்னு இல்லங்க இனிமே சாப்புட்ணு நீங்க சாப்டீங்ளா
ஆ நா சாப்டேங்க
சேரி சைரிங்க என்ன சமைச்சிங்க
இன்னைக்கு சாம்பாருங்க வெள்ளிக்கெழம சாம்பார் கீர பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல்லா சாப்டோங்க
ம் ம்
நீங்க என்னங்க இனியே சாப்டனுமாங்க
இனிமேல் தாங்க கொண்டு வந்திருக்கு வீட்டுல இருந்து சமையல் கொண்டு வந்திருக்கு அ லஞ்ச் டைம் ஆச்சு ஆமா ஆமாங்க
ம் லன்ச் பிரேக்ல பேசுறீங்க
ஆமாங்க
ஓகே பிர ஓகே பிரதர் சொல்லுங்க பிரதர் எந்தெந்த பிளேஸ் லாம் உளுக்கு புடிக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்ன பிளேஸ் புடிக்கு சொல்லுங்க
டூரிஸ்ட் ஸ்பாட் மோஸ்ட்லி நாங்க லாஸ்ட்டா விசிட் பண்ணது ஏற்காடு ஏலகிரி
ஆ ஏற்காடு ஏலகிரில்லா நல்லா இருக்குமா பிரதர் அங்க போனோம்னா
கண்டிப்பா அங்கெல்லா வந்துட்டு இந்த சீசனுக்கு நம்ம வெயிலுக்கு அங்க போனா அந்த ஒரு சில நேரத்துல அந்த கிளைமேட்லா சேஞ்ச் ஆகுது ஆ நமக்கு இங்க கீழ இருக்கறது விட நமக்கு மேல போனோம்னு வெச்சுகோங்களே அங்க ஒரு வெதர் கிளைமேட் கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு
ஆமா பிரதர் அங்க நல்லா இருக்கு கிளைமேட்டு் இங்கவோட அங்க நல்லா இருக்கு அத நம்ம சுத்தி பாக்கறக்குன்னு போறதுனால அந்த எடோ வந்து நமக்கு நல்லா சூப்பரா இருக்கு பாக்குறக்கு நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கு எந்தக் கவலையும் இல்லாம நம்ம இங்க இருக்க கவலைகள்லா எல்லா எறக்கி வெஷ்ட்டு நல்லா சந்தோஷமா அங்க போய் என்ஜாய் பண்ணிக்கலா
கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம ஒரு மன நிம்மதிக்கு ஒரு மன அமைதிக்கு தானே நம்ம போறதே அங்க
ஆமாங் பிரதர் இங்க இருந்தா நமக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு வேலை பளு இருக்கு நெறைய பிரச்சனைகள்லா இருக்கு குடும்ப ப்ராப்ளம் இருக்கு அங்க போனோம்னா நம்ம ஃப்ரீயா இருக்கு மைண்ட்டு ஜாலியா இருக்கு ம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங் பிரதர்
என்ன இஷ்டர்
ஒட்றா அங்க போய்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு
ஆ அங்க அந்த அந்த அங்கெல்லா வந்து போனதில்ல நா இதுவரைக்குமே டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்துட்டு இப்போ குற்றாலம் அந்த சைட்ல நாங்க போனதே இல்ல ஆ இப்போ இந்த சைடு என்னன்னா மெயினா பக்கம்மா இருக ஏரியலா போயிட்டு வந்திருக்கோ
ஆ இப்ப ரீசென்ண்டா போன மாசோ குற்றாலம் போயிட்டு வந்தே பிரதர் சூப்பரா இருந்சி நா போனதே இல்ல லைஃப்ல அப்பதா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போயிருக்கே ஆனா குளிக்க விடல தண்ணி நெறையா போனதுனால குளிக்க விடல பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோ செம்மையா என்ஜாய் பண்ணோ
சேய் அந்த குற்றாலம் பத்திதா நியூஸ்ல போட்டிருந்தாங்க அ குற்றாலங்கெல்லா குளிச்சிட்டு இருக்கும் போது அ பாம்பு ஒன்னு டீர்னு வந்தனால எல்லா கூட்டமே அலாரடிச்சி ஓடுனதா அரசு வந்து நியூஸ் போட்டிருந்தாங்க ஆமா ஆ ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய பாம்பு தா
அ மலர் மலைல இருந்துதானா வருது தண்ணி அதனால அங்கருக்க எதுனாலு விழுக சான்ஸ்ஸிருக்
கண்டிப்பா கண்டிப்பா அங்கிருந்து அப்டே அது தண்ணிலே வந்துருக்கலா அது
ஆ தண்ணிக்குள்ளேயே கூடோ வந்துருக்கலா
கண்டிப்பாங்க
நாங்க போயிருந்த வேற ஆமாங் பிரதர் கு குற்றாளம்பட்டுதா போ டைம் ஒரு பங்க்ஷன் இருந்துச்சு அங்க அட்டன் பண்ணி அப்டே குற்றால எல்லா பங்க்ஷனையு அ எல்லா அருவியையு பாத்துட்டு வர கரெக்டா இருந்துச்சு ஐந்தருவி புளியருவி மெயினருவ் அங்க குற்றாளீஸ்வரர் கோயில் இருக்கு பாத்தீங்கன்னா சிவன் உள்ள இருப்பாரு
ம் ம் இல்லலைங்க அங்க போனது இல்லைங்க நா அந்த சைடே போனதில்ல
சேரி சேரி சேரி அங்க போயி சாமி கும்புட்டு வந்தோ நல்லா இருந்துச் சு கொஞ்ச திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோ
ஓகே
போய்ட்டு வந்தோ நல்லா ஜாலிய இருந்துச்சு இனி அடுத்து எங்கயாது ப்ரோக்ராம்லயு போடணு போறதுக்கு கொடைக்கனல்லா
இப்போ நெறைய எடங்கள்லா இப்போ சின்ன சின்ன ஏரியாக்கள்லா கூட ஒரு சுற்றுலாத்தலங்கள்லா மாத்திட்டு வராங்க எல்லாமே
ஆ ஆமாங்க மதுரையிலல்லா நெறைய பிளேசஸ் இருக்கு பாக்கறதுக்கு நீங்க மதுரைக்குலா வந்திருக்கீங்களா பாக்கறதுக்கு அ ஆ மதைல நெறைய எடங்கள்ருக்கு மினியாட்சி மணி கோயில் அழகர் கோயில் திருபரங்குன்றம் ஒவ்வொனுக்கு ஒவ்வொரு கோ கோயிலுக்கு ஒரு கத இருக்கு
ஆமா
ஒவ்வொரு கோயிலையு ஒவ்வொரு கதைகள் இருக்கும் ராஜாக்கள் காலத்து கோய் அத எப்டி கட்னாங்க ஏ கட்னாங்க எதுக்கு கட்னாங்க அப்டிங்க ரீசன் ஃபுல்லா இருக்கு அதுக்கு அத பத்தி எல்லா நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்களா பிரதர் அதெல்லா
அதருடைய சிற்பங்கள் அதருடைய கலைகள் எல்லா அது எதோ ஒரு அர்த்தருக்கு இல்லைங்களா உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கு
அப்ப மாரி இப்ப யாருமே சிலைகள்லா வடிக்க மாட்டேன்றாங்க பாத்திங்ளா சிலை செய்யறதெல்லா அப்பெல்லா கட்டடமே கோயிலே பாத்தீங்கன்னா எப் இப்டி இருக்குன்னு பாருங்க இப்ப கட்ற கோயிலுக்கு அப்ப கட்ற கோயில் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அவுங்களுக்கு அந்த சில நிணுக் நுணுக்கங்கள்லா கரட்டா தெரியு அந்த பாறையில வந்து சில ஒரு சில கோயில்லா தாரமங்ளோ இப்ப அந்த அ இந்த கோயில் வந்து பாத்தோனா
அ
ஆ அந்த இது அந்த வடிவமைப்பே உங்களுக்கு அந்த ஒரே பரல் தா வடிவமைச்சிருப்பாங்க அந்த சிங்கத்து வாயில் வந்து உருளை செஞ்சிருப்பாங்க அது வெளிய இருந்த எத்து வச்சிருக்க முடியாது பட் அந்த அதுக்குள்ளேயே அந்த வடிவத்த வந்து அவுங்க திட்டமா உருவாக்கிருக்காங்க
ஆமாங்க பிரதர் நெறைய இருக்கு
ஆமா நீங்க வேணா அந்த தாரமங்கலோ கோயிலுகுள்ளியோ விசிட் பண்ணி பாக்கலா நீங்க
ஆஹ் போணு பிரதர் நெறைய கோயிலுக்லா போணு செலைகள பாத்தாலே நமக்கு ஒரு ஆச்சரியோதா ஒவ்வொன்னு எப்டி எப்டியெல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த கட்டடங்கள்லே பாக்குறதுக்கே நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு நா எல்லா போனேன்னா பா பே எங்களது அது அந்த சிலைய எல்லா எப்டி வடிச்சிருக்காங்க அந்த கட்டடம் எல்லா எப்டி கட்டியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரசிச்சு பாக்குறது ம்
அப்புறங்க நாள் எப்டி என்னைக்கு போயிட்டு இருக்கு எப்டி போயிருக்கு
ஆ நல்லா போயிகிட்டு இருக்குங்க ப்ரதர் நா ஹவுஸ் ஒய்ஃப் தா அமைப்பாதா இருக்கே போயிட்டு இருக்கு
பேசாதீங்க
எடைல ஒடைக்க காலையில நா நா ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிப்போம் ப்ரதர் ஆறு மணிக்கெல்லா எந்திருச்சு இருந்துச்சு ரொட்டினா எங்களோட வேலையை பாத்துட்டே இருப்போ சிஸ்டர் பிரதர் சாப் சமைக்க சாப்பிட வீட் கிளீன் பண்ண ஆ வ பாத்திர வெளக்க வீடு கூட்ட துணி துவச்ச பூராமே ரொ ட்டீனா போய்கிட்டு இருக்கு ப்ரதர் ஒரே மாதிரி நீங்க வீட்டு வேலை எல்லா பாப்பீங்களா வொஃப்க்கு ஹெல்ப் பண்ணி குடுப்பீங்களா ம்
லீவ் நாள் எல்லா வந்து ச சடர்டே ஆனா போது அ வீடு பெருக்கி வீடு தொடச்சு அவங்க எல்லா கிளீனிங் ஒர்க எல்லா ஆமா ஆமா எல்லா ஒட்டட ஒ கண்டிப்பா ஏன்னா அவங்க பாவோ டெய்லியு அந்த வேலைதா செய்றாங்க நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் குடுக்கலாமே அப்டின்ட்டு ஒட்டடை அடிச்சுட்டு அப்புறோ எல்லா வந்து பிளேசஸ் எல்லா கிளீன் பண்ணிட்டு பெருக்கிட்டு அப்றோ தொடச்சி குடுத்துறதா
ரெண்டு பேரு சேந்து பாத்த வீடு கிளீனா தான ப்ரதர் இருக்கு சுத்தமா இருக்கு ஒரு ஆள்
போனோன்ணு அவங்க ஏதோ கொஞ்சோ அசதியா உக்காந்திருந்தாங்கன்னா பாத்ரோ கழுவி குடுப்போ
பரவாயில்லயே இந்த ஹெல்ப்லா பண்றீங்க ஆ துணிய எல்லா மிஷின்ன மொதல போட்டு வுட்டுருவீங்க
ஆ பர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேரு சேந்து தொவச்சிட்டுதா இருந்தோ சரி இப்ப கொஞ்சோ சிஸேரியன் ஆனதுனால முதுகு வலி அதிகமாருக்கு அப்டின்னால உக்காந்து தொவைக்க முடியல அப்டின்னு செரி இப்பதா ரீசன்ண்டா தா ஒரு ஆறு மாச வாசிங்மிஷின் வாங்கி
மிஷின் வாங்கி ஆமா அதுன நம்மவாட்டு சின்ன கொழந்தைங்க எல்லா இருக்கு எல்லா துணி அடிக்கடி நெறைய யூஸ் பண்ணுவாங்க அதெல்லா டக்கு டக்குன்னு போட்டு தொவைச்சு எடுத்துடுவாங்க
சரி அவங்களுடைய ஹெல்த்து நம்ம ஹெ அவங்களுடைய ஹெல்த்து பாக்கணு இல்லீங்களா
ஆமாங்க ஆமாங்க பிரதர் கடைசி வரைக்கு நம்ம கூட இருக்க போறவங்க அவங்க ஹெல்த்த நம்மதா பாக்கணு
ஆமா செரி அதனாலதா எல்லா வாங்கியாச்சு
ம்
செரி அது நம்மளே வந்து ஒ ரு வேலைக்கு வந்துட்டுன்னா எங்கேயு நடை பயிற்ச்சி அந்த மாரி எது போறதில்ல சரி அந்த வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா கொஞ்ச இதாகும் துணி துவைக்கறது ஒரு எக்சசைஸ் தானே ஒன்னு
ஒரு இது இருக்கு ஒரு எக்சைஸ் ம்
அதே பண்ணிட்ருந்தே செரி இவங்களுக்கு வர அப்டியே இடுப் பு அதிகமாகுதுன்னு சொன்னாங்க அவ்ளோதா சரி மெஷின்
அப்டியா என்ன ஏஜ் பிரதர் கம்மியான ஏஜ் மாரிதா தெரியுது நீங்க இப்பவே அவுங்களுக்கு பேக் பெயின் எல்லா வந்துச்சுன்றீங்க ஆ அதெ அதுலா நல்லா
இல்ல அவங்களுக்கு நார்மல் பெயினே எடுத்துருச்சுங்க நார்மல் பெயினெடுத்து டெலிவரி ஆகுற டைம் கிட்ட போய்ட்டு பி பி அதிகமாயிச்சுனு சிசேரியன் பண்ணிட்டாங்க
ஓகே அதனால இருக்கு ப்ரதர் சேர் சேர் சேர் பேக் பெயினா அதனால கூட இருக்கு ம்
ம் ம்
பாத்துக்கோங்க நீங்க நல்லா ஹெல்ப் பண்ணுங்க அத பண்ணிட்டு தா இருக்கீங்க இருந்தாலு இன்னொ நல்லா இன்னு கொஞ்ச ஹெல்ப் நல்லா பண்ணுங்க வெளில நல்லா கூட்டிட்டு போங்க அவங்க நெறய பிளேசஸ்க்லா கூட்டிட்டு போங்க கோயிலுக்குலா அதிகமா கூட்டிட்டு போங்க
அப்புற நீங்க எப்டி சாட்டர்டே சண்டேல்லா எப்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க
சாட்டர்டே சண்டேன்னா வீட்ல தா ப்ரதர் இருப்போ எங்கயு போறதில்ல எதாவது பங்க்ஷன்னா மட்டுமந்தா வெளியில போவோ
ஆ
இல்லேன்னா ஏதாவது சும்மா பக்கத்துல போணும்னா போவோ மத்த படி வெளிய சாட்டர்டே சண்டேனா பிளான்லா கெடையாது
ஓகே ஓகே
சும்மா பங்க்ஷன்னா மட் ஆ அவர் சாட்டர்டே சன் லீவு சார் சாட்டர்டே சண்டே லீவு அவங்க பிசினஸ் தா பண்ணி ஆ புடிச்ச செஞ்சுகுடுப் சண்டே அதா ப்ரான் கிரேவில்லா பிடிக்கு அவங்களுக்கு ப்ரான் சிக்ஸ்டி ஃபவ் அத கிளீன் பண் ற ரொம்ப கஷ்டொ இருந்தாலு அவங்க விரும்பி சாப்பிடறதால நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு குடு கறதல ஒன்னு தப்பில்ல
கண்டிப்பா கண்டிப்பா அவர்களே கேப்பார்களா இத செஞ்சு குடுங்க இந்த டிஷ் செஞ்சு குடுங்கனு கேப்பாங்களா
பாங்க ஆனா இதுதா வேணுன்றதுலா கெடயாது எது வச்சாலு சாப்பிடு வாங்க இததா வைக்கணு அதா வைக்கணுன்றது இல்ல எப்டி சமச்சாலும் சாப்ட்ருவாங்க
ஒரு சிலர்லா எனக்கு புடிச்சதா செஞ்சு ஆகணு இப்டில்லா இருந்த கொஞ்ச நல்லா இல்லனா கூட தூக்கி போட்ருவாங்க ஆ பிடிச்ச மாரி இல்ல நல்லா இல்ல அப்டின்னு ஒரு சிலர் சொல்றதுதா
நீங்க அப்டி இரு
இல்ல இல்லைங்க நம்ம இருந்தாலு பழசா இருந்தா கூட சாப்ட்டு வந்துருவோங்க அந்த காலத்துல பசிக்குது இருக்குது கெடச்ச சாப்
அதேதா பிரதர் இவுங்களு பசிக்கு எதெனா இருக்கோ வச்சு சாப்ட்டு போய்டுவாங்க இது வேணு அது வேணு கெடையவே கெடையாது பிரதர் அது வரைக்கு நம்ம ரொம்ப ச ஓகே குடுத்து வச்சவங்க இந்த மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்ருக்காரு நமக்கு அதனால எதுனாலு சாப்டுக்வாங்க ஆனா நம்ம அவங்க என்ன புடிச்சிருக்கோ அத நம்ம செஞ்சும் குடுத்துக்கோ நல்லது இல்லயா
ஆமா ஆமா
பண்றவங்களுக்கு நம்ம கொஞ்ச பண்றதுலே தப்பு இல்லேல ப்ரதர்
உண்மதா உண்மதா அந்த பசியோட வழி தெரிஞ்சவங்கதா இங்க எது கெடச்சாலு சாப்பிடலாம்னு தோணு
ஆமா உங்களுக்கு அவங்க குடு ஒய்ஃப் புடிச்சத சமச்சு குடுப்பாங்களா உங்களுக்கு புடிச்சத
அவங்க ஒஃய்ப் வந்து மேரேஜ்கு ஆஃப்டர்தா எல்லா சமைக்க கத்துக்கிட்டாங்க
அப்டியா அவங்க செய்றதுல உங்களுக்கு என்ன புடிக்கும்
செய்யறாங்க எல்லா கத்துக்கிட்டாங்க அம்மா கிட்ட இருந்தே எல்லாமே கத்துக்கிட்டாங்க இப்ப எல்லாமே சம க்கிற செய்யறாங்க ஆமா
சமஸ்தரதே ஒரு பெரிய கலை தாங்க
ஆமா ஆமாங்க இப்ப தக்காளி சாதம் தான் எனக்கு ரொம்ப புடிக்கும்
ம் நல்லா செஞ்சு
எப்பயாது ந நான் கேக்கலன்னா கூட செஞ்சு கொடுப்பாங்க உனக்கு புடிக்கும்ல சாப்டு அப்டின்னு சொல்லி
ஆ ஆமா ப்ரோ அவ அவங்க நல்ல விரும்பி செஞ்சு கொடுக்கும்போது நம்மளும் ஆசையா சாப்பிட்டுக்கறணும் அப்பதான் செஞ்சு செஞ்சு செஞ்சு வரவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் அடுத்தடுத்து செய்யணும் அப்டிங்கிற ஒரு ஆசை இருக்கும்
செரிங்க சிஸ்டர் நான் கூப்பற்றேன்
ஓ பிரதர்